தோழி கேக்குதா
வணக்கம் கேக்குதுங் தோழி மதிய வணக்கம் தோழி
நீங்க மதிய வணக்கம்
ஆ தோழி வச்சீங்களா
சாப்ட்டோ தோழி நீங்க சாப்ட்டீங்களா
சாப்ட்டேங்க தோழி சாப்ட்டேங்க
சரி சரி ரொம்ப நாளா ஆளே காணோமே தோழி நா வந்து இப்போ மூனு நாளா வந்துங் இல்லவே இல்ல ஊருக்கு போயிருந்த ஏன்னா பசங்கள கூட்டிக்கிட்டு ஊட்டி போயிருந்தோ ஆமாமா அத பத்தி பாப்போமா
ஆ பேசலாமே தாராளமா
ஏ நா நாங்க ஒரு நாலு குடும்பத்தினர் போனோ ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப அருமையா இருந்துச்சு தோழி அங்க உள்ள வீடு அங்க பயணம் போனது
ம்
உணவுகள் அதுக்கப்றோ வந்து சுத்தி பாத்த எடோ ரொம்ப நல்லா இருந்துச்சு திரும்பி வரவே மனசே இல்ல இருந்துட்டு வர்லா அப்டின்ற மாரிதா தோணுச்சு
ம் அங்க அங்க பூங்காவனத்துக்கெல்லா போனீங்களா
ஆ போனோ தோழி ரொம்ப நல்லா இருந்ச்சு
ஆ எத்தன பூக்கள் நெறைய இருந்துச்சுங்களா
ரொம்ப நெறைய இருந்துச்சு ஆனா இது வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப வெயிலா இருக்குல்ல அங்க ஒரு பனி சால சாரல் மழ
ம் ம்
இதெல்லா வந்து ரொம்ப நல்லா இருந்ச்சி தோழி
கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா அது மலையின் அரசியே அதுதா
கண்டிப்பா அதும் இல்லாம அந்த மலை ஏறும் போது ஒரு தருணங்கள் இருக்கு பாத்திங்களா அது ரொம்ப ஒரு அருமையா இருந்துச்சு பாத்து மகிழ்ச்சி அடஞ்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு
கண்டிப்பா கண்டிப்பாங்க தோழி அப்புறம் ஆ நீங்க எத்தன மணிக்கு கெளம்புனீங்க
நாங்க வந்து புதன்கெழம அன்னைக்கு கெளம்புனோ சாய்ந்தர நாலு மணிக்கி
செரிங்க தோழி
ஈரோடு போயிட்டோ ஈரோடுக்கு போய் நடுவுல அங்கங்க டீ காஃபி அப்டின்னு சாப் பாடுக்கு அதுக்கு இதுக்கு நிப்பாட்டி ஆ இப்போ வந்து எல்லாரு குடும்பத்துலா போவும் போது மா பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு போவோம்ல அதனால அங்கங்க நிப்பாட்டி இது பண்ணிட்டு போனோ நைட் டு ரெண்டு மணி ஆயிருச்சி ரூம் வந்து கெடைக்கல நாங்க புக் பண்ண ரூம் வந்து அது யாரோ இது பண்ணிக்கிட்டாங்க அதனால வந்து வேற ஒரு எடமா தேடித் தேடி அலஞ்சி அதுக்கப்புற கெடைச்சிச்சு ஒரு வழியா
ம் அங்க எப்டி குளிர்து குளிர் உங்களுக்கு அதிகமா இருந்துதா இல்ல
ரொம்ப நல்லாருக்கு தோழி அங்க வந்து காத்தாடியே கெடையாது
ஆமா
என்னா காலையில கரெக்டா ஒரு ஆற்ற மணிக்கு நல்ல அ
அந்த ஊருக்காருன்னு சொல்லிக்கிறதுல்ல எனக்கு ஒரு பெரும ஆமா ஆமா நானு அங்கேயே பெறந்து வளந்தவா
ஓ சேரி சேரிங்க தோழி ரொம்ப ஒரு நல்ல இது கால கீழ வைக்க முடில ஐசாருக்கு
ஆமா அங்க வந்து ரெண்டு மூணு பூங்காக்கள் இருக்கு
என்னங்க தோழி
அங்க ரெண்டு மூணு பூ பூங்காக்கள் இருக்கு அதெல்லா பாத்தீங்ளா
புரியில நா வந்து எங்கே போய்ட்டேன்னா தொட்டபேட்டா பொய்ட்டுவந்தே பைக்காரா போனே அ இது ஃபைன் ஃபாரஸ்ட் போனே
சேரிங் தோழி
அ பைக்கார லேக்கு
ம் ம்
ரோஸ் காடனு ஆ டீ எஸ்டேட்டு
ம்
அதுக்றோ வந்து இன்னு எங்க போனோம்
அந்த மெழுகுவத்தி பேக்ட்ரிக்கு போனீங்ளா
அதுக்கு போலிங்ளே போலிங்க அது போல அது இந்த டாய் ட்ரெயின் இருக்கு பாத்தீங்ளா அதுலதா தோழி போகல எனக்கு ரொம்ப ஆச இருந்துச்சு அதில போணுனு அதுக்கு வந்து ரெண்டு மூணு மாசத் த்துக்கு முன்னாடியே வந்து நம்ம புக்கிங் போட்டு வைக்கணுமாமே அப்டிங்ளா தோழி தோழி உங்களுக்கு வெளங்குதுங்ளா
தோ ம்
அதுனால வந்து அந்த ட்ரெயின்ல மட்டுயென்னால போக முடியல அதுவு அ கேக்குது தோழி அந்த ட்ரெய்ன்ல மட்டுய என்னால போக முடிலங்க கேக்குது கேக்குது
அ அ அ
அதுல மட்டு என்னால போக முடில
அதுல நீங்க போற மாரியிருக்கு ம் சேரி செரி செரி
அ போகல நா அது எப்டி தோழி அதுல போகனா என்ன செய்யணு
ஆமா ஆமா
தோழி டிக்கெட் எப்டி புக் பண்ணனு அது
அது வந்து ஆன்லைன்ல தா புக் பண்ணு தோழி இப்போ எல்லாமே வந்து முன்னாடியே புக் பண்ணுனு சொல்லிட்றாங்க நம்ம வந்துப்பே
டியல்ல
அ அப்டிங்ளா அதுக்கு இந்த ஊட்டி சுற்றுலா தலம்ன்றது ஒரு அந்த இதுல வலைத்தளத்துல பொயிட்டு அதுல போட்ருப்பாங்க தோழி ஆ அதுல போயி ட்டுதா அ போ அதுல நுழஞ்சிட்டு தா நீங்க வந்து அதுல புக்
அதுல போயி நம்ம விண்ணப்பிக்கணுமா
ஆமா மா விண்ணப்பிக்கணு முதல்லயே இந்த டேட்டுக்கு எங்களுக்கு வந்து இது இந்த வெ விளையாட்டெல்லா இதாருக்கானு சொல்லிட்டு ஆ வ் இருக்குமா அப்டின்றது எடோ கெடைக் குமா அந்த மாரில்லா கேட்
அது இங்க குன்னூர்லருந்து மேட்டுப்பாளையம் வருமோ
தோழி இல்ல
எல்லாமே அவுங் செஞ்சுட்டு தா போகுறாங்க
ஓ சேர் சேரி அதா அது வந்து எங்க வரைக்கு போகுன் கேக்குறே ஊட்டிலருந்து மேட்டுப்பாளயமா
அது ஒன்னுல்லது உ அது டா ஆ எத்தபடி ஊட்டுப்பு அது ஊட்டி து மே ன் இருக்குங் தோ தோழி அது ஊட்டிலருந்து வெலிங்டன் குன்னூர் அதுக்கப்றோ மேட்டுப்பாளயோ வரு அப்றோ மேட்டுப்பாளயத்துலருந்து அதே மா ரி குன்னூர் வெலிங்டன்னு ஊட்டி போவு அவ்ளோதா போவு அது இப்ப வந்து இப்போ மழைப்பிரதேச கொஞ்சோ மழையெல்லா வந்ததுனால போகாது ஆமா
நேரத்துக்கு தா அந்த ட்ரெயின் என்ன
ஆமா ஆமாங்க ஆமாங்க நீங்க நம்ம மொத மொதலயே முன்பதிவு செஞ்சுட்டாதா ஏன்னா இப்போ இந்த மே மாசோ மே ஜூன் எல்லாமே வந்து ஒ சுற்றுலா நேரம் மாதம் அதனால அது வந்து எல்லாமே யா அதிகா ஆமாம்மா அதிகம் பேர் இருப்பாங்க நாங்க என்னன்னா அதுக்குள்ளயே வீட்டுக்குள்ளயே அங்கயே இருக் றனால நேட்டீவு அது போய் போய் போவோ
ஆயித்திஐநூறுவாயா ஆகு
ம் அது இப்ப வந்து ஜாஸ்தி பண்ணிருக்காங்க தோழி ஏன்னா உள்ளுக்குள்ள நெறயா வேலைகள் செஞ்சிரு ப்பாங்க பூக்களெள்ளா புதுசு புதுசா வச்சிருக்காங்க அந்த வேலைப்பாடுக்குரிய இத வந்து அவுங்க கட்டணமா வசூலிப்பாங்கன் நெனைக்கிறே தோழி அத பத்தி இந்த வ ஏன்னா நாங்க வந்து ஒரு ஆ ய அங்கதா இருந்தது இப்ப நாங்க கீழே வந்ததுனால நாங்க ஊட்டிக்கு அவ்ளவு போ போறதுல்ல ஆனா எ எங்க ஊரு அது ம் அப்றோங்
கீழனா எங்க இருக்கீங்க தோழி
நா கோயமுத்தூர்ல இருக்கேங்க கோய்முத்தூர்ல இருக்கே கோய்முத்தூர்ல
புரில கோயம்புத்தூருங்ளா ஓ சேர் சேரி மலைல இருந்து கீழ எறங்கிட்டீங்க
ஆமாங்க தோழி அம்மாக்கு ஒடம்புக்கு முடில ஏன்னா அம்மாவ பாக்க அடிக்கடி மேல வருவோ இப்ப அம்மா ஏ கூடயே இருக்கறனால நா எங்கேயுமே போறது இல்லைங் தோழி அண்ணா வீடு அங்கதா இருக்கு அண்ண மட்டு அடிக்கடி வருவாங்க அ என்னோட தோழி களலா அங்கதா இருக்காங்க ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப் இப்ப நம்போ நாலு சக்கர வாகனோ நம்ப சொந்தமா இருந்துச்சுன்னா எப்போ வேணா போயிக்கலா தோழி ஆமா ஆமாங்க
கீழருந்து மல ஏறனுன்னா ஒரு ரெண்டு மண்நேரோ ஆயிறது இல்லங்கோ
ஆமாங்க தோழி ஏன்னா வந்து வளைஞ்சி வளைஞ்சு போகு இல்லைங்களா அத
தெரியமாட்டேங்குது எறங்கும் போது வயித்தல்லா பெரட்டுது குமட்டுது
அது ஒ ஒரு சிலருக்கு அந்த வளைவுகள் வந்து புதுசு இல்ல தோழி
ஆமா மோம்மா
இப்ப எங்களுக்கெல்லா பழகிடுச்சு அ அ உங்களுக்கு வந்து அது புதுசா ப போறதுனால அது வந்து ஒரு மாரி வளைவு வளைவா போறேனால்லா ஆமாங்க
து வயத்த பெரட்டுது அதுல ஏறி இறங்கற
ஆமா ஆமா அப்ப நீங்க வந்து எலுமிச்ச பழமோ இல்ல ஆரஞ்சு ப ஆ மிட்டாயோ வச்சுக்கிட்டீங்கன்னா அது சரியா இருக்கு அப்புறோ வந்து அங்க என்னன்னா நம்மோ அ மேலந்து கீழ வரும் போது சில நல்ல அருவிகள பாக்கலா அப்புறோ வந்து மலை தொடைர்கள பாக்கலா இயற்கையோடைய எழில் அப்படியே வந்து அந்த
கண்டிப்பா
டீ டீ இருக்கு இல்லலைங்களா தீர டீ தோட்டோ எஸ்டேட்டு அதெல்லா நறைய இருக்கு மலை பகுதியில வந்து அது ரொம்ப முக்கியத்துவமா இருக்கு அதுவுமே அழகா வரிசையா வச்சிருப்பாங்க அதே மாரி அத ஆ மாசத்துக்கு ஒரு டைம் அத கட் பண்ணிட்டு வெட்டிட்டு அந்த இலைகள எல்லா சமமா வச்சிருப்பாங்க அப்பப்ப அந்த கொழுந்து ஆ ம் எப்டி சொல்லுவாங்க ம் சின்ன கொழந்தைய ம சொல்லுவாங்க இல்லலைங்களா அய்யயே ரொம்ப இழமா இலகியய ய எப்டி செய்ல அந்த இலையெல்லாம் பறிச்சிருவாங்க அப்ப பறிக்கும்போது வந்து ஒரு அழ கா ஒரு பெட்டு் போட்ட மாரி இருக்குங்க நம்ம தூரத்துல இருந்து பாக்கரதுக்கு போயி அய்யா அது மேல படுத்துக்கலா அப்டின்னு தோணு
மழ பெய்யம் போதெல்லா ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல மேல ஏறும் போது கொள்ளம் போது
இல்லைங்க அவ்ளோ ஒண்ணு இருக்காதே எங்களுக்கு அதெல்லா ப ரொம்ப பழகிடுச்சு ஆனா கீழ இருந்து வரவுங்களுக்கு அது கொஞ்சோ கஷ்டமாதா இருக்கு
என்ன நீங்க பேருந்துல பயணோ செய்வீங்களா இல்ல
நானு முக்கா வாசி இங்க இருந்து ஊட்டிக்கு போம்போது என்னுடைய அம்மா வீட்டுக்கெல்லா போம்போது வந்து பேருந்துல தா போவ
அ
னா நாலு சக்கர வாகனத்துல போவ
ஆ
எங்ககிட்ட இருக்கும் போது அங்கந்து எங்களுக்கு அ அ இடப்பட்ட பஸ்ஸு இருக்கு இருக்கு இல்லலைங்களா
நேரத்துக்கு
குண்ணூரு ஊட்டி வரைக்கு ஆமா நேரத்துக்கு பஸ் இருக்கு எல்லாருமே இப்ப பாக்கணும்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சேர்ந்து காலையிலயே கிளம்பிடுவோ இப்ப காலையிலயே கிளம்பி அங்க எல்லா தோட்ட இதெல்லா போடு பூங்காவன இதுதெல்லா பாத்துட்டு
நா வந்து அந்த சூசைடு் அட்டம் மற்றும் பாக்கலங்க தோழி
ஆ ஆ அது வந்து இங்க நீங்க குன்னூர் சைடு வந்துட்டு கோத்தகிர போகணு கோத்தகிர இல்ல இல்ல இல்ல மேட்டு பழையல்லா வர வேண்டா நீங்க வந்து உதகையில இருந்து குன்னூர் வரணு குன்னூர்ல இருந்து அதுக்கு தனிப்பட்ட இது இருக்கு கோத்தகிரி போற வழி போனீங்கன்னா அந்த இதெல்லா பாத்தீங்கன்னா அங்கெல்லா நிறைய படங்கள் எல்லா எடுத்திருக்காங்க உ உ உ